ஓ கேக்குதாடி ஏ என்ன சவுண்ட் ரொம்ப கம்மியா கேக்குதே
அப்ப கத்தி பேசட்டா
கடைசில உக்காந்து பேசிட்டுருக்கியா
இல்லல்ல ரூம்க்குள்ளதா வந்து உக்காந்துருக்கே என்னன்னு தெர்ல ஏ போன் கீபோர்டுதா ஐ மீன் இதுதா பிரச்சனன்னு நெனைக்கிற நெறைய பேரு சொல்றாங்க சவுண்ட் ரொம்ப கம்மியா கேக்குது அப்டின்னு சொல்லி சொல்றாங்க
உம்
ம் அதுக்கப்ற என்ன ஓ நா சாப்ட் இல்லல்ல சாப் புல்ல இன்னைக்கு மத்தியானந்தா செம்ம வேட்ட காலைல மேகி செஞ்சு சாப்ட்டோ நானு எங்க அக்கா எல்லாரு ஜெம்ஸ் ஆ ஏ ஃப் எங்கக்கா வீட்ல இருந்த இல்லல்ல நான்தா எங்கக்கா வீட்டுக்கு போயிருந்த காலையில மேகியெல்லா செஞ்சு சாப் ட்டோ மத்தியான சிக்கன் வாங்கிட்டு வந்து சிக்கன் அதுக்கப்பற சிக் சிக்கன் சில்லி சாப்பாடு ரசோ அதுக்கப்பற இப்ப நைட்டுக்கு நைட்டு சாப்புடல பட் ஆனா நாங்க ஒரு கடைக்கு போய் ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி தராமிசம் மட்டில்டா இல்ல இப்ப திரும்பி எங்க வீட்டுக்கு வந்துட்ட மட்டில்டா ஐயோ அடிச்சு வாரியாச்சு ஓ சரியான ஜாலி ஃபோட்டோலா எடுத்து வச்சிருக்க அனுப்புற வயித்தெரிஞ்சு சாகு
பேசாம நானு நீ காலையில எணிக்கவே இல்ல காலையில எணிக்கல மத்தியான வந்து இங்க எங்க ஊ எங்க அத்தா ஃபேமிலி அவுங்க இங்கதான இருக்காங்க அவுங்க ஊர்லேருந்து வ ஊர்லேருந்து கொஞ்ச பேர் வந்துருந்தாங்களா எங்க வீட்டுக்கு இல்ல எங்க அத்தாவோட தங்கச்சி ச்சி அக்கா வீட்டுக்கு
ஆ
அங்க வந்து எங்கம்மா வந்து ஒடம்பு செரில்லாதனால கொஞ்ச நாளா என்ன இப்ப நா கொஞ்ச நாள் வேலைக்கு போவல எப்டி சொன்னாங்க அப்போ எங்கம்மா அங்க போயிருந்தாங்க என்ன கூப்ட்டாங்க நா தூங்கிட்ருந்த எணிக்கல அப்போ எங்கம்மா அங்க போயிருந்தாங்க அப்போ அங்கதா இன்னக்கி ம் பிரியாணிலா வச்சிருந்தாங்களா அப்ப வீட்ல எது வக்க வேணான்னு சொல்லி அங்க கூப்ட்டாங்க நாந்தா எணிக்கவே இல்லையே அதனால நா போல அப்ற எங்கம்மா எனக்கு கொண்டு வந்து தந்தாங்க ம் மத்தியான பிரியாணி சாப்ட்ட சாப்ட்டுட்டு நைட்டு வந்து இப்போ வந்து நைட்டு எங்க அண்ண போய் மேகி ச்சி மேகி இல்ல பொரோட் டா வாங்கிட்டு வந்தா
ஆ பொரோட்டா அதிகமா சாப்புடாதடி
ஆனா எனக்கு அத வாங்கிட்டு வர வரைக் பொறும இல்லையா ரொம்ப பசிச்சிச்சா அப்ப என்ன பண்ணிட்டே போய் மேகி வாங்கிட்டு வந்து லேஸ் வாங்கிட்டு வந்து பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து பால் இருக்கு ஃபஸ்ட் என்ன பண்ண மேகி செஞ்ச மேகி செஞ்சு மேல லேஸ்லா புடிக் தூவி விட்டு சூப்பரா இருந்ச்சு தெரியுமா ஓ எங்க அண் ணதா எனக்கு பழக்கிவிட்டா அவன்தா இப்டி இப்டி செய்வானா அவ என்ன ஃபஸ்ட்டெல்லா நான்தா அவனுக்கு செஞ்சு குடுப் பே இப்பெல்லா எனக்கு உனக்கு ஒத்து போறதே இல்லை சண்ட பொட்டுடே கெடக்கிறோ அதனால அவன செய்வா அப்ப அவன் தா மேகி வாங்கினா கையோட ஒரு லேசு வாங்குவா நானு இப்பன பாத் பாலக்கி அப்டியே வாங்கிட்டு இருக்கே அப்ப அப்டி சாப்ட்டு மேகி முடிச்சது சாயாவு பிஸ்கெட்டு சாப்ட்டு வயிறு ஃபுல்லாக இருக்கே பொர ட்டாக்கு இடோ இல்ல வயித்துல எப்டியு தூங்க லேட் ஆகு அப்றோமா பசிக்கு அப்ப சாப்ட்டுக்கலா அப்டி சொல்லி வச்சிருக்கே
நானு டிரை ஸ்கூலுக்கு போமோது எங்க அம்மா கொத்து பரோட்டா செஞ்சு தருவங்க செரியா எங்க அம்மா இப்ப ரீசண்டா ஒரு ரெசிபி கத்துக் டங்க கொத்து பொராட்டன்னு சொல்லி எப்டிதான் தெரியல ஏன டிப்பன் பாக்ஸ்சு கொத்து போரோட்ட மட்டு நா டிப்பன் பாக்ஸ்ல ஓப்பன்னுமே டிப்பன் பாக்ஸ் என் பெஞ்சலே இருக்காது எல் எல்லாரு பிடுங்கிட்டு போயிருவாலுங்க இப்ப வரைக்கு என்ன யாரு யாருமே கண்ணு தெரியாது டிப்பன் பாக் ஸ்சு ஓபன் பன்ட்டனு வச்சுோ எங்கிரமா பறந்துருமொ டிப்பன் பாக்ஸ்சு ஐயோ வந்து சோ டிவாங்க சூப்பரா இருக்கு எங்கம் அம்ம செஞ்சா வந்துடி ஒங்க அம்மா எப்ரி செய்யறாங்க வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பு நாங்களு செய்யறோ அய்யோ பள்ளி எடுப்பாங்க வந்தடி கொத்து புரட்டா இல்லையாடி கொத்து புரோட்டா இல்லைய ஐ மீன் அந்த அந்த வருஷஃபுல்லா இங்கடைப் பேசாதவழுகெல்லாப் அந்த புரோட் பொய் பேசொல் புரோட் ஆப்
ட்டுவோ யாஸ்மின்னா குத்து புரோட்டா
ஓ கொத்து பரோட்டல்லா அவ்ளோக்கா சாப்ட்டது சாப்ட மாட்டே சாப்டுவே ஆ அத மெனக்கிட்டு எங்க அம்மா வைக்க மாட்டாங்க
எங்க அம்மாக்கு அதுதா ரொம்ப ஈஸியா இருக்கு டக் டக்குடக்ன்னே வெங்காய தக்காளிய அறுத்துருவாங்க அப்டக் கடகட பத்து பொரோட்டா பிச்சு போட்டு கடகடன் செஞ்சு சாப்ட்டுருவாங்க ஆ அது எடுத்துட்டு போனா நா ரெண்டு டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டுபொவே எனக்கு தனியா ஒன்னு எல்லாத்துக்கு குடுக்கறக்குன்னு எடுத்துட்டு போவே அதுக்கப்றோ பிரியாணி அப்டியா ஐய்யோ
வக்கிறே உடு அவுங்ககிட்ட ஒங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சா செரி ஒங்கிட்ட பேசிவிட்டு அப்றோமா பேசிவிட்
அன்னைக்கு ஒண்ணு சொல்றே அது பெரிய விஷ்
ரியா அது வந்து என்ன நானா வந்து ஒரு ஒரு ஒரு எப்டி ஒரு கன்பியூஷன்ல இருந்தே அப்போ இப்பவு அப்டி இல்ல இப்பவு அப்டிதா இருக்கே இல்லன்னு சொல்லல நானே இப்போ அந்த கன்ஃப்யூஷன்லதா இருக்கே
ஆ
ஆனா கன்ஃபியூஷன்னா நா நெத்து தெரும்மா பண்ட்டு இருந்தே நேத்து நைட்டே நேத் நைட் என்னாச்சு செரியான ஒரு எனக்கு எனக்கு செரியான சங்கடொ கேக்குதா
அந்த அளவு கேக்க மாட்டேது
ஹலோ கேக்குதா டீ இப்ப கேக்குதா
ஆ இப்ப சூப்பரா கேக்குது
ஆ அது என்னன்னா நேத்து நைட்டு கூப்டா
ஆ
அ பேசுனே அது என்னனா ஒரு சண்டையில தான் இருன்சு அப்ப பேசீட்ருக்கும் போது நீயே இங்க பாரு இப்ப நா வந்து என்னோட
எனக்கு இப்ப வரக்கு அந்த வாய்ஸ் ரெக்காட் தான்டி ஞாபக இருக்கு சண்ட எல்லா போ ட்டு தங்கொ தங்கொனு வந்து பேஸ்
போடி நா எல்லார்குலா அந்த மாரி காட்ட மாட்டே எ ஆரு எனக்கு ட்ரஸ்டபுளா இருக்காங்ளோ அவங்குக்கு மட்டு தா நா இந்த மாரிலா போட்டு காட்டுவேன்
ஆனா உண்மய உண்மைய சொல்டா நம்ம நம்ம ஸ்கூல்லன் ருக்கா ஒங்க மூணு வேத்து கிட்ட பேசுவன் செரியா அதுக்கப்பற யாருகிட்டியுமே நா பேசுறது கெடையாது அதுக்கப்பறோ ட்வ லெவன்து ட்வல்த்து ஒரு ஸ்கூல்ல நா படிச்சனா அங்க அந்த ஒரே ஒரு பொண்ணு கிட்ட மட்டுந்தா பேசுவன் அதுக்கப்றமா ஒனக் தெரியு டென்துல ஒரு பைய்ய
நா எனக் வந்து எனக் நார் மலாவே இப்ப என் கூட எனக்கு வந்து இப்ப இப்போ வந்து இந்த இப்ப புதுசா ப்ரெண்ஸ் இருக்காங்கன் வெச்சுக்கோ ப்ரெண்ஸ் இருந்தாலுமே எனக்கு வந்து என் எப்டி ஆனா கன்பமா எனக்கு ஹண்ட்ரட் பசன்டேஜ் ஸ்வரா இவங்க நம்மள ஜஜ் பண்ண மாட்டாங்க இவ்ங்கிட்ட என்ன வேணா சொல் லிக்லா அப்டின்னு எனக்கு நெனச்சாலே அது தோன்ற பஸ்ட்டு பேர் நீதா
ஆனா இது கொஞ்சொ நம்ப முடிய மாட்டிக்குதே ஏன்னா ஏன்னா இப்போ ரீசண்டா சொல்ல போனா நம கூட நறைய்யா விஷ்யோ உள்ள போய்ட்ருந்துச்சு அதே மாரி ரொம்ப சண்ட போட்டு பேசாம இருந்து அதுக்கபறமு ஒனக்கு இப்டி தோனி இருக்கு அப்டின்றது
அது சண்ட போட்டு பேசாம அதெல்லா கணக்லயே வராது ஏன்னா அப்டி இருந்தாலு எனக்கு எனக்கு அது வந்து சேம் தா அது மாறாது எனக்கு எப்பவுமே அது எனக் தோணு அது எனக்கு மாறாது இப்ப இப்போ இப்போ என்னோட ப்ரெண்ட் ஒருத்தி இருக்கால்ல அவ எங்க வீட் பக்த்துல இருக்கால்ல அவ லெவன்த்ல புதுசா வந்தால்ல அ அ அவ கூட அவகிட்ட கூடியும் எனக்கு என்ன எனக் எனக்கு என்ன பீல் ஆவுனா இப்ப நம்ம இது சொன்னா நம்மள ஜஜ் பண்ணிருவாங்ளோ இல்லாட்டிப்ப எனக்கு எம் பெராஸ்மெண்ட் எதோ நடந்துருன்ச்சுனா அது யாரா இருந்தாலு சொல்றக்கு தய்ங்குவாங்க அந்த தயக்கொ எனக்கு அவகிட்ட இருக்கு ஏன்னா அது எனக் தெரியாது அவகிட்ட எனக் இருக் க்கு அந்த தாய்கொ ஆனா எனக்கு வந்து எனக்கு எனக்கு அந்த தாய்கொ ஒங்கிட்ட தோண்ணது கெடையாது நா வந்து இது சொன்னா ஜஜ் பண்ண மாட்டாங்க ஆனா நெஜமா இது இ சொன் ஜஜ் பண்ண மாட்டாங்க அப்டீன் நெனக்கிற ஒரு ப்ரெண்ணா எனக்கு நீதா ஞாபக வருவ அது வந்து நம்ம சண்ட போட்டாலு செரி இப்ப எத்தன அறு மாசம்
அ ஆனா எனக்கு நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள எனக்கு என்ன தெரியுமா ரொம்ப புடிச்சுது இப்ப ரீசண்டா நானு முந்தாநேத்து கூடி யோஸ்ச் ட்ருந்தே இவ்வளோ சண்ட போட்டு ஆறு மாசொ ஒரு மெசேஜ் இல்ல ஒரு கால் இல்ல அப்டி சண்ட போட் பேசாரம்பிச்டோனா வர வரண்டி ஒங்க வீட்டு நானு
அவ்ளோ த
எனக்கு அப்பா நம்ம நம்ம மூணு பேர் உட்காந்து பேசிர்த்தோ எனக்கு அப்படி தான் தோணுச்சு நம்ம மூணுவேத்த பாத்தா என்ன ரெண்டு வருஷம் வேற ஸ்கூல்ல படிச்சவங்க மாதிரியா இருக்கு அப்டின்
எனக்கும் அதா இப்ப வந்து நம்ம ஸ்கூல் மாறிட்டாலே அவங்க எனக்கு எனக்கு அப்படியே எனக்கு ஹண்ட்ரட் பார்சன்ண்ட் எனக்கு அந்த ஒரு இது இருந்துச்சு என்ன தெரியுமா டென்த்தில் நீ போனியிலை அப்ப எனக்கு தோணிச்சு என்னோட இத்தனை வருஷம் கழிச்ச இந்த வருஷம் தான் நான் வந்தே இந்த வருஷம் தான் அந்த டென்த்துல தான் நான் வந்தே இத் இத்தனை வருஷம் கழிசு இந்த பாண்ட் வந்து திரும்பியும் கனெக்ட் ஆகிறது இந்த ஒரு வருஷம் தான் ஆனா ஒரு வருஷத்திலயே இவ போற அப் அப்ப இவ போயிட்டானா அப்ற அவ்ளோதானா எல்லாமே கட்டாயிறுமா அப்டின் நான் டென்த்தல நீ பொம்மன யோஸ்ச்ச ஆனா இப்ப வரைக்கு பத் தியா போல அத்தா ட்ரூ ஃபிரண்ட்ஸ் நெவர் லீவ் அப்டின் சொல்வாங்கல்ல அத நான் நெஜமா ஃபீல் பண்ண
அன்னைக்கி ம் நம்ம வந்து பேஸ்னோல்ல ஒரு பொண்ணு நம்ம கூட இருந்தல்ல அவ அ அவளோட அக்கா எனக்கு ஃபோன் பண்ணாங்க சரிய டென்த்தல கர்ட்டா ரிசல்ட்டு முடிச்சுட்டு ஒரு ரெண்டு நா ஸ்கூல் மாறிட்ட அப்டின் தெரிஞ்சதுக்கா அப்பறமா எப்பவுமே அவ வீட்ல எப்பவுமே ஆளுங்க இருந்துட்டே இருப்பாங்ளா அவுங்க மாமா நம்ம கிளாஸ்மெட்ல அவளோட கசின் கூரியோ ஒருத்தி இருக்கால்ல அவங் ங்க ஒரு கசின்னு இருக்கான்ல்ல எல்லாரு கூடி இருப்பாங்ளா அப்போ அன்னைக்கு வந்துட்டு நா அவளுக்கு போன் பண்ண சரியா போன் பண்ணப்ப அவ காலே அட்டன் பண்ல அப்போ அவுங்க அக்காத அட்டன் பண்ணாங்க அட்டன் பண்ணிட்டு சொல்றா அப்டின் சொல்லி சொன்னாங்க அக்கா எ ஃபிரண்ட்டு என்னப் பண்றாக்கா அப்டின் சொல்லி கேட்டதுக்கு அவ சொ அ அந்த அக்கா சொன்னாங்க ரொம்ப சங்கடமா இருக்காடா எ என்னனே தெரில அ நாஸ் அ ரிசல்ட் ட்டு வந்தனால இல்ல நா ஸ்கூல் மாறிட்டன் சொல்லிட்டு இதே நீ நீ ஸ்கூல் மாறிட்டன் தெரிஞ்சதுலந்தே அவ மூஞ்சியே சரியில்ல அவ
அப்ப கூட நீ எங்கிட்ட சொல்லிட்டே இருப்பியா அவள பாத்துக்கோ அவள பாத் த்துக்கோ அப்டின்ட்டு
ஏனா எனக்கு என்ன தெரியுமா நா வந்து யாரையு என்ன ஜட்ஜ் பண்ணாலு என்னை எவ்ளோ கேவலமா பேசிருக்கா நல்லாவே தெரியு நம்ம கிளாஸ் ட்ல இக்கற பொண்ணுங்க எவ்ளோ பிரச்சன நடந்து எவ்ளோ கேள் எனக்கு அது தாங்கிக்க முடியு அவுங்க என்ன பேஸ்னாலு என்ன எனக்கு அந்த மெண்டேல்டி இருக்கு பரவால்ல அவுங்க என்ன பேஸ்னாலு பரவால்ல நா தங்கிப்பன்ட்டு எனக்கு மெண்டேல்டி இருக்கு ஆன் னா அவுளுக்கு அந்த மெண்டேல்டி சுத்தமா இல்ல
அவ வந்து அவளோட கேரக்ட்ரே டிஃப்ரெண்ட் எனக்கு புரிது அவளோட கேரக்ட்ரு நா பாத்ததில்ல வேற யாரையு அந்தமாரி ஒரு மாரி இன்னசன்டுன் சொல்லா ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டு ஒரு நிம்ஷ இரு கால் வந்துக்கிட்டே இருக்கு என்னன் கேட்டுட் கூப்பர்ற